லோ மாலை வணக்கம் தோழி சும்மாதா இருக்கே தோழி நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாத சகோதரி இருக்கே சன் என்ன பண்றது டிவிலியு நல்ல ஒரு புரோகிராம் போட மாட்டாங்க நைட்டு வேணா குக் வித் கோமாளிஷோ நல்லா இருக் பாத எப்பியாது சம்டைம்ஸ் சாப்டு சகோதரி கொஞ்ச இன்டரெஸ்டாடா போகு
சேரி சேரி
நீங்க அந்த மாரி ஏதாச்சு புரோக்ராமல்லா லைக் பண்ணி பாத்திருக்கீங்களா
ஆமா ஆமா நான்பா தோழி இந்த மாதிரி ஒரு பிரியங்காவோட ஒரு ஆங்கர்ஸ் பண்ண முடியுது ஒண்ணு பாப்பேன் தோழி ரொம்ப இன்
ஓ அந்த எயிட் அந்த எயிட் ஓ கிளாக் அந்த ஸ்டார் மியூசிக் போற டைம்ல ஒண்ணு போடுவாங்களே சகோதரி இப்ப கரண்டா புதுசா ஒன்னு புரோக்ராம் மாரி போட்டுட்டு இருக்காங்க
ஆமா ஆமா அதுதா தோழி விரும்பி பாப்பே நா இப்ப
ஓ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கின்னா ஸ்டார் மியூசிக் இன்னொனு போட்டங்கங்கள இதவிட உள்ள காமெடியா இருக்கு ச
ஆமா ஆமா அதுமே விரும்பி ரொம்ப அ பாப்பே நா இப்ப இன்னிக்குதா ஒரு நியூஸ்ஷோ இன்னிக்குதா ஒரு நியூஸ்ஷோஸ் டார்ட் ஆச்சி அதுமே பாத்தே ஆமா ஆமா ஆமா ஆமா
ஆஹ் குரேஷியோட ஆஹ் குரேஷியோட தான் குரேஷியோட இதுன்னு நினைக்கிறேன்
ஆமா ஆமா அழகே அழகு சீரியல்ல இருந்து வந்திருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சிரிப்பா வந்துச்சு
அட்லிஸ்ட் நமக்கு என்டர்டெயின்மென்ட இருக்கும் ப்போ அதை பார்க்க பாக்க கொஞ்சம் மனசக்குமே நம இருக்கும் இப்ப இந்த குக்வித் கோமாலி கூட பாருங்க சீசன் டூ வந்து இப்ப வரைக்கும் பார்த்தாலுமே நீங்க சிரிச்சுட்டே இரு அந்த அளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு மறக்க முடியும் முடியாத ஒரு மூமெண்டா இருக்கும் அதுல
இந்த சீசன் ரொம்ப நல்லா இல்ல எனக்கு வந்து பர்ஸ்ட்ட் சீசனும் செகண்ட் சீசனும் ரொம்ப புடிச்சிருந்து
ஆஹ் எனக்கு வந்து சகோதரி எனக்கு சீசன் டூ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குது எத்தனை தடவை ரிப்பீடா அத போட்டாலுேமே திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து சலிக்காத ஒரு எபிசோடா இருக்கும் அதெல்லாம்
செரி செரி எனக்கு அந்த புகழ் சிவாங்கி அவங்களுடைய காம்போவே ரொம்ப புடிக்கும்
கண்டிப்பா எனக்கு வந்து இந்த ஆஹ் அது நல்லா இருக்கும் சாப்பிட மேடிக்கு இந்த பவித் இந்த தன தனுச கூட வந்து இந்த இன் வந்து புகழ் வந்து இது பண்ணுவ அதுக்கப்புறம் இந்த அஸ்மிதா அஸ் பின இப்போ அது சிவாங்கி அது மோஸ்ட்லி அது எல்லாமே கொஞ்சம் இவங்க அந்த ஆறு பேத்துக்குள்ள தான் பகுதி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்
ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு அது ரொம்ப என்டர்டெயன்மெண்டா இருக்கும்
ஆமா ஆமா இவங்க எல்லாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ் வேற லெவல் ப்ரோகரம் பாம்லாம் போஸ்ட் பண்ண போயி்ருக்க டங்களா அப்படிங்கும் போது வந்துட்டு நமக்கு நம அதெல்லாம் பாக்கும்போது நமக்கு ஒரு மாரி இல்ல கொஞ்சம் ரிலாக்சேஷனா இருக்கும்
ஆமா சிவாங்கி வந்து கோமாளியா வர வரைக்கும் நல்லா இருந்துச்சு குக்கா வந்தப்போ சுத்தமா நல்லா இல்ல
ஆமா சகோதரி அவ பாருங்க பேங்க் வர மாரி சன் டிவில கூட ஒரு புரோக்ராம் கூட வந்து நடத்துற அளவுக்கு வந்துட்டு
ஆமா ஆமா பெரிய அளவுக்கு அவுங்க மாரி
ஆமா பஸ்ட்டு பாக்கும் போது கொஞ்ச கிருக்கு மாரி இருந்தா பேக்கு மாரி இருக்கும் பண்ட்ரா கிவிட்டிஸ் ஆனா அவ பாட்டு நல்லா பாடுவா இருந்தாளு அவள பாத்தலே கொஞ்ச பேக்கு மாரி இருக்கு கு அதுக்கப்றோ இப்ப இப்ப கொஞ்ச நல்லா டெவலப் ஆயிட்டா சகோதரி இப்ப நல்லாவே நல்லா பேசுறா சன் டிவிலயு வந்து ஆங்கரிங் பண்ற அளவுக்கு கொஞ்ச டெவலப் ஆயிட்டா அவ இப்ப
ஆமா ஆமா நீங்க வேற என்ன ஷோல்லா பாப்பீங்க டைம் பாஸுக்கு
ஆ நா வந்து சகோதரி நா வந்து பிக் பாஸ் பாப்பே நானு
சேரி சேரி
பிக் பாஸ் ஆ பிக் பாஸ் சீசன் பத்துனு நெனக்குறே சகோதரி பத்து நா வந்து அதிக வந்து பிக் பாஸ் அந்த ஃபைவ் குள்ள அதிகம் பாத்தே சகோதரி அதுக்கப்பறோ வந்த ஷோஸ்ல்லா நா கண்டினியூவா பாக்கல தோழி சீசனா அது கொஞ்ச ரொம்ப மொக்கையா இருக்கு சில சமய பாத்தீங்கனா ரொம்ப வந்து எப்டி அதுல ஆக்ட் பண்ணுனே தெரியாம வந்து ரியாலிட்டி பேஸ் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாவு காமிக்குறாங்க அதனால ஓரளவுக்கு பாப்பே சகோதரி நானு
நா பஸ்ட் சீசன்ல இருந்து இப்ப வர எல்லாமே பாத்தே லாஸ்ட் சீசன் மட்டுந்தா ரொம்ப வியடா இருந்துச்சு ம
ஆமா சகோதரி ஆமாச ஆமா சகோதரி சீசன் டூ சீசன் ஃபைவு ஒரு சில சீசன்லா பாத்தீங்கனா அதுல இருக்குற அந்த பதினாறு பேர்ல ஓரளவுக்கு அந்த ஒரு பத்து பேரு தா ரொம்ப மோசமா இருக்காங்களே மீதி ஆறு பேர்லா ஓரளவுக்கு டீசென்ட்டாக தா பிஹேவ் பண்ணறாங்க
ஆமா அந்த ஆறு பேரும் ஃபர்ஸ்ட் டே எலிமினேட் ஆயிருவாங்க
மோசமா பண்றவங்கதா கடசி வரைக்கு இருந்து மக்கள கொஞ்ச இதுப்ப ஆனா அவுங்க பண்றாங்க அவுங்க பண்றனால மத்தவங்களோட நேம்யே ஸ்பாயில் ஆகுற அளவுக்கு பண்ணி வச்சுர்றாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா எனக்கு ஃபஸ்ட்டு சீசன் சுத்தமா புடிக்கல ஆமா ஆமா பாப்பே
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி நா வந்து இந்த இப்ப லாஸ்ட் ந்த ஒரு டூ இயர்ஸ் பெரியவங்க பாடுனாங்கள சகோதரி ஒருத்தி மிக பக்தி பாடல் பாடுனால
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
அந்த பூஜான்னு சொல்லி அந்த அந்த சீசன் தா நல்லா பாத்துட்டு இருந்தே அதுக்கப்றோ இந்த குட்டி குழந்தைங்க பாடுறது எப்ப யாது பாப்பே நானு இப்ப கொஞ்ச போறது என்னமோ முன்ன மார் இல்லன்னு சொல்லி நா சரியா பாக்குறதகல்ல சகோதரி
நா இந்த டான்ஸ் ஆடுவாங்கல்ல ஜோடி ஆர் யு
அ ஆமா சகோதரி அது இன்னு ஓடிட் இருக்குங்களா
இல்ல இந்த சீசன் முடிஞ்சிருச்சி இனிமே தா ஸ்டார்ட் ஆகுனு நெனைக்கிறே எனக்கு இந்த சீசன விட போன சீசன் ரொம்பவே புடிச்சிருந்தாங்க ராணி அப்டி சொல்ட்டு ஒரு ஜோடிண்டு அவுங்க ரொ
ஓ நா அதிக வந்து அத பாக்க மாட்டே சகோதரி நா அதிகமா விஜய் டீவில பாத்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளி எப்பயாது சம்டைம்ஸ் போர் அடிக்கும் போது இந்த காமெடிக்காக பாக்றது அப்றோ பிக்பாஸ் பாப்பே அப்றோ நீங்க சொன்ன மேரி ஸ்டார் மியூசிக் அது பாப்பே அப்றோ கனெக்ஷன் பாப்பே அதுக்கப் அப்றோ அண்டாக்கக்கசம் எப்பயாது அந்த சப்போஸு சீக்ரோ ஏதயாது ஒரு இத முடிச்சுட்டாங்க மூவிய இது முடிச்சுட்டாங்கன்னா ஒரு ஷாட் டே எபிசோட் மாரி குட்டியா போடுவாங்க பகல் டைம்ல அத எப்பயாது ஆ அத எப் எப்பயாது பாப்பே சகோதரி ஆனா டான்ஸ் ஆர் யு ரெடி வந்து அதிகமா நா பாக்க மாட்ட நானு
செரி ச செரி அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சி போன தடவ உள்ள சீசன் இந்த சீசன் ரொம்ப தெரியல நா பாத்ததில்ல
சேரிங்க சேரிங்க நீங்க சீரியல்லா பாப்பீங்களா சகோதரி
இல்ல வீட்ல ஆனா டெய்லியு ஓடு அம்மா பாப்பாங்க அப்டி வீட்ல ஓடிட்டு இருக்கோ அப்ப சும்மா ஏதாச்சு இல்லன்னா ஃபோன்ல வந்து நமக்கு இது வருல்ல
நோட்டிஃபிக்கேஷன் ப்ரோமோஸ் அந்த மாரி
ப்ரமோஸ் ஆமா ப்ரமோ பாக் க்கரதுண்டு அந்த மாரி தா பாக்றது ஃபுல் டைம் இருந்து பாக்றது இல்ல நீங்க பாப்பீங்களா
ஆ நா எப்பயாது வந்து பாப்பே சகோதரி சப்போஸ் போர் அடிக்குது எதுமே வந்து எதுலுமே அதிக சாங்ஸ் கேப்ப சகோதரி எதுமே இல்ல பாக்கறதுக்கு அப்டின்னா ஏ ஏதாவ்து ஒரு விஜய் டீவி சன் டீவிய விட அதிக விஜய் டீவிய பாக்கனோனு விஜய் டீவிய போட் உட்றுவ அது பாட்டுக்கு ஓடுங்களா நா மத்த வேலையெல்லா பாத்துட்ருப்பே அப்றோ ஹஸ்பண்டுக்கு வந்து சீரியல் பாக்றது புடிக்காதுங்களா அவர் என்ன பண்ணுவாரு வந்து மாத்தி உட்டுருவாரு ஏதாச்சு மூவிஸ் இல்லாட்டி யூடியூப்ல கனெக்ட் பண்ணி எதாச்சு யூடியூப் இருக்குற வீடியோஸ் போட்டு உட்ருவாரு
ஆ ஓகே கிரிக்கெட்ல்லா பாக்குறதுண்டா
ஆ க்ரிக்கெட்ல்லா அதிக பாக்க மாட்டே சகோதரி யாரு யார் வின்னோ அப்டிங்கிறது மட்டு யாரு ஜெயிச்சாங்க அப்டிங்கறது மட்டு தெரிஞ்சு மத்தபடி அதிலியே ஒக்காந்து அந்த மாரிலா நா பாக்க மாட்டே சகோதரி அப்டேட் மட்டு அப்பப்போ கேட்டுப்பே அவ்ளோ தா
செரி செரி இங்க அப்பா பாப்பாங்க எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது நா அப்டியே முலிச்சுட்டே ஒக்காந்துருப்
இங்க வந்து சகோதரி இங்க வந் அப்பா அதிக நியூஸ் பாப்பாங்களா ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அவருமே அதிக அவருமே இந்த மாரி தா சும்மா இம்பார்ட்டனா வந்து யாரு மெய்னான டீம் விளாடும்போது தா பாப்பாரு மத்த டைம் வந்து இவரு நியூஸ் இந்த மாரி ஏ எதாச்சு ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு து அந்த மாரி இதெல்லா கொஞ்ஜோ பாப்பாரு அதனால அது மாரி ரிலேட்டடா தா நாங்களு பாக்குறது எதாச்சு நம்ம லேன் பண்ணிக்கணு என்ன எதாச்சு நம்ப இப்போ டிஃப்ரெண்ட்டடா என்ன வந்திருக்கு அந்த மாரி யூஸ்ஃபுல்லா இருக்குற மாரி எதாச்சு பாப்பாரு
சரி சரி உங்களுக்கு வீட்ல எப்டி டைம் பாஸ் ஆகு ஏதாச்சு ஒர்க் பண்றீங்களா வீட்லயே
இல்ல சகோதரி எனக்கு தா தம்பி ஒன்றர வயசதானக்குது அப்டிங்கும் போது அவனோட நமக்கு அவனுக் பன்ற எல்லா குழந்த இருக்கறனால எனக்கு அவனுக்கே டைம் சரியா இருக்கு அதுவே எனக்கு டைம் பத்தாது அவனோட வேலவே பண்ண கரெக்டா இருக்கு அவ தூங்குற நேரோ அவே ஃப்ரியா இருக்கிற நேரோ அந்த மாரி டைம்ல தா வந்து என்னோட ஒர்க் கனா பண்ண முடியுங்களா இப்ப நா வந்து ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தமே எனக்கு ஆல் டைம் நாங்க வந்து தனியா இருக்க சகோதரி அப்டிங்கும் போது குக்கிங் இத எல்லா ஒர்க்குமே நானாக நானே பண்றனால ஓரளவுக்கு நம்ம கொஞ்ச ரொம்ப ப்ரெஷராக இருக்க மாரி இருக்கு தம்பி வச்சிட்டு சில சமயம் பண்றதுக்கு நமக் இங்கேதா இருக்கங்களா இப்போனா அம்மா வீட்டுக்கு சரி அப்பாவுக்கு ஹெல்த இஷ்யுங்களா சரி முடியலேன்னு சொன்னாங்க அதா சரி பார்த்துட்டு போலான்டு வந்தே ஒரு டென் டேஸ்க்கு அப்டிங்கறால இங்க அந்த அளவுக்கு நமக் க்கு ஒர்கு இருக்காது சகோசரி ஓரளவுக்கு ஃப்ரீயா தா இருக்க மாரி இருக்கு
சரி சரி உங்களுக்கு என்ன ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கு வீட்ல
வீட்லீங்களா வீட்டுல ஒர்க்னஒர்க்னால நமக்கு கடுப்பாதா சகோதரி இருக்
சேரி சேரி
ஒர்க் மீன்ஸ் வந்துட்டு குக்கிங் ஓரளவுக்கு பண்ணுவே நானு குக்கிங் பண்றதுல எனக்கு பிடிக்கு குக்கிங் டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிறலா நா ரொம்ப வந்து கிச்சன்லே ரொம்ப நேரோ பண்ணிட்டு இருக்க மாட்டேசகோதரி டக்கு டக்குன்னு ஓரளவுக்கு ஒரு ஒரு சமையல் பண்ணனா ஒரு ஒன் ஹவர் டு ஹவர் ஒன்றர மண் நேரத்துலே முடிச்சுட்டு வெளிய வந்துரணு பண்ணிட்டு எனக்கந்த இந்த அந்த அடுப் அடுப்ப வந்து கிளீன் பண்ணி வச்சதா எனக்கு ஒரு மாரி ரிலாக்ஸா இருக்கு சில பேர் பாத்தீங்கனா அதுலேய சமைச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமே எனக்கு பிடிக்கவே பிடிக்கது ரொம்ப நேரோ பண்றது எனக்கு மத்தபடி ஒர்கு மீன்ஸ் எனக்கு வந்துட்டு வீட வந்து எனக்கு அடிக்கடி சுத்தபற்றதுன ரொம்ப பிடிக்கு சகோதரி ஏதாவது எப்டி கூட்டிகிக்கிட்டே இருப்பேங்க ஏதாவது பொருள் கலஞ்சிருந்தா அத திருப்பி வந்து ரீ அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சோ புடிக்கு எனக்கு
சேரி சேரி எனக்கு ஒர்க்னாலே பிடிக்காது தோழி செய்யவு மாட்டே அம்மா கூட கிச்சன்ல மட்டும் ஹெல்ப் பண்ணா போதும்
என்ன தான் பண்றது இப்போதைக்கு நீங்க என்ஜாய் பண்ணிக்லா ஆவ்டர் மேரஜ் பண்ணித்தானே ஆகணு நம்ப
ஆமா ஆமா கண்டிப்பா அதான் இப்பவுமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் தோழி ஒரு
ஆமா ஆமா சார் என்னதா வந்துட்டு நம்ம எப்டிதா என்னதா நம்ம ஒர்கலயே இருந்தாலுமே அந்த கிச்சன் பட்டு ஹவுஸ் வொய்ப்ங்கிற ஒரு ஒரு இதுக்காகவது நம்ம ஓரளவுக்கு பிப்டி பர்சன்டேஜ்சாச்சு எறங்கி வேல பண்ணிதா ஆகனு வேற வழி இல்ல கேள்ஸ் கேல்ஸ பொறுத்த வரைக்கு
ஆமா ஆமா இனிமே ஹோட்டல் ஃபுட்ஸ் அந்த மாதிரியே போயிரு ஆ என்னது
ஒங்க கூட பிறந்தவங்களாங் எத்தன பேரு சகோதரி
எனக்கு ஒரு அக்கா ரெண்டு அண்ணே இருக்காங்க
ஓகே ச அவங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு அண்ண வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங் தா ஒரு அண்ணே ரியாத்ல ஃபாரின்ல தா இருக்காங்க
ஓகே ரெண்டு பேருமே வசா கொடுச்சு
ஆமா ஆமா
சரி நி அக்காவுக்கு கொழந்தைங்க இருக்காங்ளா
இல்ல இல்ல
சேரி சேரிங்க சகோதரி அக்கா போயிட்டு இருக்காங்க
இல்ல இல்ல வீட்லதா இருக்காங்க சும்மாதா இருக்காங்க
சேரி இன்னு அண்ணானுக்கு எல்லா கல்யாண ஆகல்லீங்க
இல்ல இல்ல யாருக்குமே ஆகல பாத்துட்டு இருக்காங்க
சரி அண்ணனுக்கெலா மேரேஜ் பண்ணதுக்கு அப்றதா அடுத்தது ஒங்களுக்கு
ஆமா ஆமா
சேரி சேரிங்க சகோதரி என்ஜாய் பண்ணுங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா பண்ணிக்கோங்க
ஆமா ஆமா கண்டிப்பா
சேரி சேரிங்க சகோதிரி
என்ன தோழி
சேரிங்க சகோதரின்னு சொன்னே
ஆ சேரி சேரி
டீ குடிச்சிங்களா
இல்ல இல்ல இதா இங்க கொஞ்சோ எல்லாமே லே ட்டாகு நீங்க குடிச்சாச்சா
ஆ இல்ல சகோதிரி இங்கியுமே லேட் ஆகு பால் இருக்குங்களா எல்லாரு கொஞ்சோ சன்டேங்காலு அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்களா தம்பி தூங்கிட்டு இருக்கான இது ஒரு ஆறு மணிக்கு மேலதா சகோதரி நாங்க குடிப்போ
சேரி சேரி இங்கே எப்போமே லேட் ஆவு எல்லாமே சிக்ஸ் ஓ கிளாக் மேல சாப்பாடுமே த்ரீ ஓ கிளாக் மேல அந்த மாதி
ஓ சண்டேனால கொஞ்சோ பொறுமையாவே பண்ணா பொங்கியுமே லன்ச்சுமே நாங்க த்ரீ ஓக்ளாக் மேலே தா சகோதரி சாப்ட்டமா அப்புறோ கொஞ்சோ வீடெல்லா வந்து தம்பி எல்லா கொஞ்சோ பொருள்ல்லா இறச்சி விட்டுதானா அதெல்லா எடுத்து வச்சிட்டு அவன் குளிக்க வைக்கலான்னு பாத்தே கரெக்டா தூங்கிட்டாரு சேரி எழுந்து எழுந்ததுக்கு அப்புறோ அவன குளிக்க க்கி வச்ட்டு அவனுக்கு பால் கீத ஆக்கி குடுத்தம்னா நாங்க அதுக்கப்புறமா டீ போட்டு நாங்க குடிப்போ சகோதரி
சேரி சேரி சகோதரி சேரி த சகோதரி நம்மளோட நேரம் முடிவடைந்தது
ஓகே சகோதரி நன்றி சகோதரி நன்றி வணக்கம் ஓகே சகோதரி